ஓகே கேக்குதுங்க நா பேசுறது உங்களுக்கு ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப லோவா இருங்குங்க பஸ்ட் நல்ல கேட்டுட்டு இருந்தது
ஆ ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இப்பக் கிளியரா இருக்கா
இப்ப சூப்பரா இருக்குது நீங்க எந்த மெயின்டென் பண்ணுங்களே ஆ இப்ப நம்ம டாபிக் என்னன்னா வந்து வேலைக்கு போறப்போ அதாவது வேலைக்கு ஜாயின் பண்றப்போ வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க இல்லையா வேலைக்கு கல்வி தகுதி தகுதி மட்டும் முக்கியமா இல்ல அனுபவம் முக்கியமா அப்படின்ற மாரி கேள்வி இது
ஓகே ஓகே பேசலா பேசலா ஸ்டார்ட் பண்ணுங்க
ஓகே ஓகே எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில தொழில்கள் வந்துட்டு கல்வி இருந்தால் மட்டுந்தான் அந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும் குறிப்பா வந்து ஒரு ஐடி ஃபீல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அதனுடைய பேசிக் கம்ப்யூட்டர் இது மாதிரில்லா தெரிஞ்சிருந்தா தான் வந்து அந்த வேலைக்கு போக முடியும் அப்போ வந்து கல்வி தகுதி வந்து கண்டிப்பா வேணும் உங்களுக்கு அவங்க போவோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குவாங்க அது ஒரு கேசு ஆ நம்ம இது பொத்தாம் பொதுவா வந்து இந்த டாபிக் வந்து அனலைஸ் பண்ண முடியாது செகண்ட் வந்து இன்னும் சில கல்வி சில வேலைகள்லா இருக்குது நீங்க பாத்தீங்க அப்னா ஜவுளி வேலைகள் குறிப்பா பாத்திங்க அப்பனா ஜவுளி டெக்ஸ்டைல்லு அப்புறம் அந்த கோர்ஸுலாம் இருக்குது பேஷன் டிசை இருக்குது இல்லனு சொல்லல இருந்தாலும் வந்து இது எப்படின்னா வந்து தொன்று தொட்டு வர தொழில் ஆ எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரீஜன் ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்களா இருக்கும் சோ அங்க பாத்தீங்க அப்டின்னா அனுவம் தான் வந்து அதிகமா பேசப்படுமே தவர உங்க கல்வி தகுதி பேச முடியாது அங்க வந்து எப்படி இந்த கல்வி வந்து ஒர்க் ஆகும்னா உங்கள் சட்டிஃபிகேட்டு ஒரு பாஸ்போட் என்ட்ரி அப்படின்ற மாரி தான் குடுக்குமே தவிர வந்து அங்க அனுபவம் இருந்தா தான் வந்து அங்க வேல செய்ய முடியும் ஸோ இந்த அனுபவம் அப்புறம் இந்த கல்வி தகுதி வந்து அ செக்டாருக்கு செக்டாரு வந்து மாறும் நம்ம என்ன மாதிரியான தொழில்ல வந்து நம்ம ஈடுபடுறமோ அதுக்கேத்த மாதிரி மாறும் செல இடங்கல்ல வந்து கல்வி தகுதி இல்லாமே நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது என்ன எ எ ஆனா ஆவனா கூட அதுல வந் வந்து தெரியாது சோ அங்க வந்து கல்வி தகுதி கம்பல்சரி செகண்ட் வந்து சில வேலைகள் எல்லாம் வந்து அனுபவம் இருந்தாலே போதும் கல்வி தகுதி வேணுங்குமான்னா அது கேட்டான்னா அது தேவையில்லன்னு தான் சொல்லுவே சோ இது வந்து தொழில் ரீதியா வந்து என்னோட கருத்துங்க
ஓகே ஓகே அது கரெக்ட் தா அ தொழில் ரீதியா மாறும்ன்றது வந்துட்டு எல்லாத்துக்கு இப்ப வந்துட்டு போயி படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஆபிஸ்லயே உட்கார முடியும்ன்ற மாரி யாருமே நினைக்க கூடாது அது அது ஒண்ணுதா ஒரு வேலைன்ற மாதிரி ரி இப்ப பாத்தீங்கன்னா ஐடி பபீல்டல இருக்கிறவங்க வந்துட்டு நினைக்க கூடாது ஒரு அஹ் நான் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லல இப்ப ஐடி பபீல்ட்ல இருக்கிறவங்க ம் ஒரு எப்படி சொல்றது இந்த அரிசி மூட்டை தூக்குறவங்க இந்த மார்க்கெட் வீல எல்லா பாத்தீங்கன்னா லோடு எருக்கிறாவங்களா அவங்களளை பாத்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா எனக்கு தோணு இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஏ சுத்தி கொண்டு வந்து கடையில போடுறனால தான் நம்ம போய் வாங்கி சாப்ட முடியுது இதே இப்ப அவுங்க இல்ல அப்டின் டாங்கன்னா இவுங்க என்ன பண்ணுவாங்க இவுங்க இந்த ஐ டி ஃபீல்ல இருக்குறேன் நா வந்து ஏத்திற்றே எடுத்துட்டு போய் கடேல ரோடு இருக்கு அந்த மாரி கெடையாதுல்லல்ல ஆனா ஒவ்வொரு வேலைக்குமே கரெக்ட்டான இது இருக்கு ஒரு கவர்மண்ட் ஸ்டாஃபா உக்காரணு ஒரு அ ஒரு ஆஃபீஸ்ல உக்காரணு அப்டின்னா கண்டிப்பா அது க்கு வந்துட்டு அ படிப்பு தேவ ஆனா அவுங்க கிட் கிட்ட வந்துட்டு ஒரு பார்ட் டைமா வந்துட்டு அவுங்க பார்ட் டைம் தேவயில்ல பட் இருந்தாலு ஒரு எக்ஸாம்பில்க்கு சொல்றே இ பார்ட் டைம்மா வந்துட் டு ஒரு ச சாதாரணமான ஒரு ஸ்டோர்ல நில்லுன்னா கண்டிப்பா அவுங்க நிப்பாங்ளா மாட்டாங்க ஏன்னா அவுங்க என்ன வேனா அவுங்களோட ஸ்டாண்டர்டைசேஷன் தா பாக்குறாங்க நா இவ்ளோ படுச்சிருக்க நா வந்து து எதுக்கு இதுல நிக்கிறோ அந்த மாரி நா பார்ட் டைம் வே னே ஏதோ ஒரு கடேல போய் அக்கோண்ட்ஸ் பாத்துக்குறேனே எனக்கு வெறு அ அ கம்ப்யூட்டர்ல மட்டு தா தெரியுன்ற மாதிரி இருந்துட்டு அது அது வந்து நம்ம மைண் செட்டு இப்பிடித்தா நா இருப் இருப்பண்றது மைண் செட்டு அ இப்ப வந்து அ அந்த காலத்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு கல்வி கெடைச்சதா இல்ல கொஞ்ச பேத்துக்கு கிடைக்கும் கிடைச்சவங்க வந்துட்டு பெரியவங்க பெரி பி ஒரு இதுல எல்லா வந்து இருக்கிறாங்க பட் அதே கொஞ்ச பேத்துக்க கிடைக்காதவங்களு பாத்தீங்கன்னா நல்லாதா இருக்காங்க எல்லாரு படிச்சவங்க அ மாதிரியும் இல்ல பட் வந்து இப்ப டாபிக் வைஸ் போனோன்னா அ இப் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ச்சன்ல பாத்தீங்கன்னா அ ஏஜி க்கேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியோ
மேம்
ஏன்னா ஒவ்வொரு பபீல்டும் அந்த மாரி வளந்துட்டு போகுது இப்ப மெடிக்கல் ஃபீல்டு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்துட்டு டீச் பண்ண ஒரு லெசன் அந்த மெடிக்கல் ஃபீல்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு என்னாதா ஆனாலு மே அந்த மெடிக்கல் ஃபீல்டு அழியறதில்ல
ம்
தயங்கிட்டேதா இருக்கு
ம்
அ பட் அதே இது பாத்தீங்கன்னா வேற எதாச்சு இப்ப ஐ டி ஐ டியுமே குரோத் ஆயிட்டுதா இருக்குது இது இன்கேஸ் வேற எதாச்சு பாத்தீங்கன்னா அது வந்து அ எப்டி சொல்றது ஓகே கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணிர்லா அப்டின்னு சொல்லிட்டு அ இருக்கிறாங்க அதுல நா என்ன யோசி சன்னோ மெடிக்கல் எடுத்திருக்கலாமோ ஆ எப்பவுமே வேல இருக் இருக்குது ஒரு இப்ப எவ்வளவு இப்ப வந்துட்டு வேர்ல்டலயே இப்ப பேசிக் இதுதா போகுற பாத்தீங்கன்னா அந்த கொரோனாதா எல்லாத்துக்குமே ரொம் ஒரு கடினமான ஒரு பீரீயடு பீரியடா இருந்திருக்கு அதுல வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் அவுங்க இவுங்க எல்லா வந்துட்டு நல்லா ஃபேமிலிய ரன் பண்ணி கொண்டு போயிருக்காங்கண்டு எனக்கு தோணி இருக்கு ஓகே
மேம் ஆக்சுவலா ஆ இத என்னன்னு பா நா அத எப்டி பாக்கறன்னு வெச்சுகோங்கயேன் அ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போஸ்ட் ஆஃபிஸில ஒரு போஸ்ட் மாஸ்டரா வேல செய்யற அப்டினா அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் மேனா இருக்கணு போஸ்ட்மேன் தகுதி வந்து அது டென்த் த்து பாஸ் இருக்கணு இதுதா வந்து அவுங்க செட் பண்ற பிரஸ்க்ரைப்டு குவாலிபிகேஷன் வெச்சுக்கோங்கயே ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க ஆமா இத பாத்தீங்க அப்டினா வந்து இப்போ யார் போஸ்ட் மாஸ்டர் இப்போ இருக்கிறவல்லா யார் போஸ்ட் மாஸ்டரா ஆவுறாங்க பாத்தீங்கன்னா அப்டினா ஒரு பி இ படிச்ச பசங்க தா வந்து அங்க இருக்கிறாங்க ஏ அப்டின்னு சொல்ட்டு நம்ம வந்து உள்ளாந்து பாத்த அப்டின்னு வெச்சுகோங்யே அவுங்க டென்த் குவாலிபிகேஷன் வைக்கிறாங்க ஓகே வெக்கிறாங்க வைங்களா அப்ப அந்த கொஸ்டின்லா கேட் கேக்குறாங்க இல்லையா கொஸ்டின்லா கேக்கறது பாத்தீங்க அப்டின்னா ஆ டென்த்துக்கோ தகுதிக்குண்டான குவாலிஃபிகேஷனே கெடையாது ஆக்சுவலா பாத்தீங்க அப்டினா வந்து ஒரு ஹயர் லெவல்ல தா இருக்கு அது வந்து ரொம்ப ஹைலி பிரிப்பர் பண்ணு காம்படிட்டிவா வந்து பிரிபர் பண்ணா தா வந்து அந்த ஜாப் வந்து க்ராக் பண்ண முடியு இப்ப என்னன்னா ஒரு ஆக்சுவலா வந்து இந்த ஒரு போஸ்ட் ஆஃபிஸ்ல வந்து பெருசா வேலைகள்லா கெடையாது ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மாரிதா அது என்ன சொல்றதுங்க தமிழ்ல வந்து அத ஒரு போ வரவுசெலவு கணக்கு வக்கிற மாரிதா எத்தன லெட்ரு வந்தது எத்தன லெட்ரு போச்சு வந்த போ பணத்த வந்து வரவு வைக்கணு இங்க வந்து பெரிய டாஸ்க்லா உங்களுக் தேவயில்ல அந்த எடத்துல ஒரு என்ஜினியரிங் டாஸ்க்லா பெருசா தேவ இல்ல ஒரு பேசிக் அடிப்படை வந்து து இருந்தாலே போதுமானது இருந்தாலு வந்து போட்டி நேர்ந்த உலகோ அப்டிங்கிறதுனால என்ன‌ ஆகுது அப்டின்னா அதா அதிகமான ஒரு மெத்த படுச்ச மேதாவிகள மட்டுந்தா வேல வாங்க முடியு ன்ற மாரி ஒரு ஆ அ இது வந்து ட்ரெண்டு ஃபாம் ஆயிடுச்சு ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது அதுக்கு காரணங்கூட இன்னொன்னா சண்ட கம்பெனில போயிட்டோ அப்டின்னா சொ வெல் செட்டில்டு ஒரு கான்ஸ்டண்டா ஒரு சேல்ரி ஒரு ஆ ஒரு நல்ல ஒரு கு குவாலிஃபைட்னா ஒரு செவன்ட்டிஃபை தௌசண்ட் வந்து நீ வாங்கலா ஒரு டிகிரி இருந்தா வந்து ஒரு அதாவது இந்த மிடில் ஏஜ்ஜு ஒரு ஃபை ஆர் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன் இருந்தா செவண்டி தௌசண்ட் வாங்கலா அப்டின்னு சொல்ட்டு இந்த செவண்டி தௌசண்ட் வந்து பிரைவேட் ஜாப்ல கெடைக்குமான்னா கெடைக்காது இப்ப அதனால என்ன ஆயிடுது அப்டின்னா இந்த போட்டி நிறைந்த உலகத்துல வந்துட்டு அது யார் ஜெயிக்கிறாங்க அப்டின்னா வந்து இந்த அதீதமான தகுதி இருக்கறவங்கதா ஜெயிக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ காட்ல இருக்கமேரி இருக்குது யார் வலிமையா இருக்காங்களோ அவுங்க அடிச்சு மே மேல வர்லா அப்டின்ற மாரிதா இருக்குது இது எல்லாத்துக்கு வருத்ததா பட முடியுமே தவிர நம்ப ஒண்ணு பண்ண முடியாது
ஆமா ஆமா கரெக்ட்தா ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்துட்டு ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டுதா
ம்
பவமும் வேணு அதே மாதிரி எஜுகேஷனு வேணு அப்டின்போது எல்லா த்துக்குமே வந்துட்டு அந்த மைண்ட்செட் கரெக்டா இருந்துச்சுன்னா ரெண்டுமே இக் குவலா மேச்சாயி போகு பட் ஆனா எனக் கு வந்துட்டு நல்ல படிப்பு இருக்கு ஆ நா படிச்சிருக் கே அப்டின்னு சொல்லி இப்போ ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கிறவங்களு இருக்குறாங்க மனப்பாட பண்றவங்க இருக்காங்க
ஆமா
புரிஞ்சு படிக் கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தூக்கத்துலயு ம் உ கூப்ட்டு இது என்னது அப்டின் கேட்டா அவுங்க
சொல்ல முடியு ம்
பாடம் பண்றப்போ பாத்துருக்கீங்களா ஆ நடுவுல ஒரு வேர்ட் ட்டு மறந்துச்சுன்னா அதுக்கப்புற இருக்கறது ஃபுல்லா மறந்துருவாங்க
ஃபஸ்ட் இயர்லேந்து ரிப்போர்ட் வர்ணு
அப்டின்ட்டா அதே மாதிரி தா இது ஒரு ஒர்க்குமே ஏன்னா நா நெறைய படிச்சிருக்க அப்டின்னா அதுக்கு வந்துட்டு அனுபவோ இருந்தாதா அது ஒரு ஒர்க்கா செய்ய முடியு அதே அனு பவோ இல்லேன்ட்டாங்கன்னா ஆ என்ன பண்ணி போய் அந்த எடத்துல உக்காருவாங்க ஐயோ நா என்ன பண்றதுன்ற மார்தா யோசிப்பாங்க ஒரு ஒரு ஒ ஒரு ஸ்டார்டிங்கே எடுத்தது போயி செய்ய முடியாது அப்பற எதுமே ஈக்வலா இருந்தா எல்லா ஒர்க்குக்கு அதுக்கான ஒரு எக்ஸ்ப் அன்னால் தானே இப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இன்டன்ஷிப் அந்த மாதிரி கொண்டு வந்துடாங்க அது இது ஒரு அனுபவுத்துக்காக தானே இ
எனக்கு இந்த எனக்கொரு கத தோணுது அ நீங்க அத கேள்விபட்டு பா பாத்திருப்பீனனுப்பியு படிச்சிருப்பீங் நெனைக்கிறே ஒரு கப்பல் வந்து குறுக்கால் நின்னு ரு அந்த கப்பலோட ஓனர் என்ன பண்ணுவாரு எல்லாரையு போயி கூப்ட்டு வருவாரு அதாவ்து பெரி பெரிய மெத்த படிச்ச எஞ்ஜினியர் எல்லாரையு கூட்டு வராரு என்ன பண்ணுவாங்னா அவுங்கல்லாம் ப அது வந்து என்ன பண்ருவாங்க பாப்பாங்க பாத்துட்டு கன்சல்டிங் இது என்ன பண்றதுன் தெரில்ல அப் சொல்ட்டு என்ன பண்ணுவாங்க அவுங்ள் கூட நா வந்து இந்த கன்சல்டிங் ஃபீஸ் மட்டு போட்டுட்டு ஆ போயிடுவாங்க இப்பிடியே எல்லாரு வந்து வந்து போறப்ப செலவு நெறயவாய்ட்டே இருக்குது ஆனா வந்து கப்பல் நகந்த பாடு இல்ல அப்பறன்டு வந்து என்ன பண்றாங்க ஒ சாதார்ண ஒரு அனுபுவசாலி ஒருத்தர் இருக்காருன் சொல்ட்டு அவுர வந் கூப்பட்றாங்க அவர் என்ன பண்றாரு பேன்ல் போட வந்து அப்டிப்டி தட்டி தட்டி தொட்டு தொட்டு பாக்கறாரு ரெண்டு சுத்தி எட்த்து டம் டம்ன் ரெண் தட் தட்றாரு தட்னோனே என்ஜின்ஸ் டாட் ஆயிடுது கப்பல் போக ஆரம்ச்சுடுது பில்லு போட்றாரு பில்லு போட்றாருன்னா எப்டி போட்றாருன்னா இ அதாவ்து எல்லாம் படிச்சாங் பாத்தீங்களா எல்லாரு வந்து போனாங் பாத்தீங்களா அவுங்ளொட அதிகமா பில்லு போட்டாரு அவுரு வந்து கேக்கறாரு நீ ஒண்ணுமே பண்ல சுத்திய எட்த் தட்ன இதுக்கு எதுக்குடா உனக்கு வந்து இவ்ளோ ஆ ச கூலி அப்டின் கேக்கறப்ப என்ன சொல்றாரு அப்ட்ன்னா நீ எ படிச்சவங்கெல்லா குடுத்தில்ல அதெல்லா அவுங் படிச்சதுக்கா குடுத்த இது என்னோட அனுபவத்துக்கு குடுக்குற சம்பளோ இது அப்டின் சொல்ட்டு அ பண்ணுவா இப்டியே அந்த அனுபவுத்த வந்து அங்க வந்து என்ன போனாரு ம் இம்பசைஸ் பண்ணுவாரு அதா முக்கியத்துவோ உங்ளுக் காட்டுவாரு
கண்டிப் இல்லில்லில்ல இப்ப கே புதுசா கேக்கறே
அஹ அ ந்த மாரி அந்த அனுபவுத்துக்கு வந்து என்ன பண்ணுவாரு அந்த ஆளு வந்து பில்ல வந்து போட வெப்பாரு பில்லு போட்டு அ என்ன பண்ணுவாங்க இல்ல அந்த எதுக் சொல்றே அந்த கத வந்து அனுபவுத்துக்கு எவ்ளோ வேல்யூ இருக்கு அப்டின் சொல்ட்டு காட்றத்துக்காக சொல்லப்பட்ட அந்த கத அது அ ரொம்ப இன்ட்ரெஸ் டிங்கா இருக்கு செரிங்க தோழி கதையோட நேரத்த கம் முடிஞ்சிது நம்ப முடிச்சிக்லாங்களா ஓகே தேங்க்யூங்க நன்றிங்க